ஹலோ ஹல்
ஹலோ
ஹலோ வணக்கோ தோழி
கேக்குதா
கேக்குதும்மோ உங்ளுக் கேக்குதுங்ளா
கேக்குது
எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கப்பா சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
இல் ப்பா இன்னு இல்ல டிஃபன் தா முடிச்சுது என்னா செய்தி
இன்னிக்கி வீட்ல மீன் கொழம்பு வச்சிருக்காங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்க
அ சூப்பர்ப்பா சூப்பர் நல்லா நல்லா வித விதமா செஞ்சு சாப்பிட்றீங்கோ போல
இல்ல அண்ணி செஞ்சாங்க வீட்ல அதனால நான் சாப்டன்
ஓ சரி சொல்லுங்க தோழி என்ன பேசலாம் என்ன தலைப்பு எடுத்து பேசலாம்
நீங்க சொல்லுங்க
நானா சினிமா புடிக்குமா உங்களுக்கு
கண்டிப்பா எல்லாருக்குமே சினிமா கண்டிப்பா புடிக்கும்
சினிமா ஹீரோ யார் பிடிக்கு எந்த படம் நல்ல படம்னா
ஆஹ் எனக் க்கு விஜய் படம்னா புடிக்கும் சின்ன வயசுலருந்தே புடிக்கும் அவரோட டான் டான்ஸு அவங்க ஸ்டைல் பண்றது ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப புடிக்கும் எனக்கு விஜய்னா ரொம்ப புடிக்கும் இப்ப சூர்யாவும் புடிச்சிருக்கு அவங்க நடிப் கிற படமும் சரி அவங்க வெளிய செய்ற உதவிகளு சரி எல்லாம் மே நல்லா இருக்கு பாக்கறதுக்கு அது படம் பாப்பன் எல்லா படமே நல்லா இருக்கு எல்லா ஹீரோயின் ஹீரோஸுமே ஒரு சில படம் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காத படத்தை நான் கண்டிப்பா பாப்பன்
கடைசியா கருப்பு படம் பார்த்த தீங்களாகா
ஆமா ஆமா கடைசியா நானு அந்த மூவி தான் போனே ஆமா
ஆமா நாங்களும் அது தான் போயிருந்தோம் ஒரே எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரோல இருந்தவங்களுக்கெல்லாம் சாமி வந்ட்டு அந்த கருப்பன் சாங் வரும்போது சம வைபா போச்சு
கண்டிப்பா
உம் ம்
வித்தியாசமா இருந்தது ஏன்னா நம்ப வந்து மூவி தேட்டர்ல போயிட்டுலாம் சாமி படம் எதுவும் பாத்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாத்தன் ஆஹ் சாமிலாம் வந்த போது பாத் அப்ப கொஞ்சம் பயமாவும் இருந்தது அந்த வைப் அந்த சவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆஹ் நல்லா இருந்தது படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துது
ஆமாப்பா தேட்டர்ல கூட அப்டித்தான் பா போச்சு செம ஆஹ் எல்லாருக்குமே சாமி வந்து ஆடுறது செய்றது அதெல்லாம் கொஞ்சம் பாக்கவே ஒரு டிஃப்ரெண்டாதான் இருந்தது
கண்டிப்பா அதுக்கு முன்னாடி யூத் படம் போனே ஆஹ் சின்ன பசங்களோடது ஸ்கூல்ல அது பண்ணதெல்லா நல்லாருந்துது அந்த ஒடம்பு ஒரு வகைல பாக்கும்போது நல்லாருந்துது மொதன் மொதல்ல நடிச்சிருந்தாங்க அவுங்களு நல்லாதா பண்ணிருந்தாங்க எங்க பாத் நம்புளுக்கொரு இன்ஸ்ப்ரேஷனா இருந்துது அந்த பட படிக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு படிச் கண்டிப்பா முயற்சி செய்யலா
ஆமா ஒருத்தர் யூஸே இல்லன் திட்டு வாங்கிட்டு அப்றோ படிக்கிம் மோது ஒரு எவ் ளோ பெரிய விஷ்யொ இல்லியா அது முன்னுக்கு வருதுன்றது இதே மஞ்சுமெயில் பாய்ஸ் பாத்திங்னா
இல்ல நா அத ஆ இந்த ரெண் டு படந்தா பாத்த வேற எது நா பாக்குல
இந்த கு குணா கேவுக்குள்ளெல்லா விழுந்துட்டு ஃப்ரெண்டு போயிட்டு தூக்குறது அதெல்லா வரு
ஆமா கேள்விபட்ருக்கே ஆ அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருப்பாங்க அவுங்க உதவி செய்யறதுன் பாத்துருக்கே அவ்ளோதா
செம்ம படம்ப்பா அதெல்லா பாக்க வேண்டிய ஒரு பட பாக்லன்றிங்கோ கண்டிப்பா
கண்டிப்பா நா பாக்கல கண்டிப்பா நா இதுக்கு மேல பாப்ப
ஆமா அப்றொ நீங்க என்னா தோழி பண்ணிட்டு இருக்கிங்கோ
நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்காக நானு படிச்சுட்தா இருக்கே அ கொஞ்ச விளையாட்டுத்தனோ ஓ அப்டி இப்டின் இருக்கு சி இப்போதிக்கு சரியா படிக்கல இனிமே தா கண்டிப்பா உக்காந்து படிக்குணுன் நெனக்கிறே போயிட்ருக்கு அப்டே
அப்டிதா எல்லா இன்ட்ரெஸ்ட்டு படிக்றதில்லனா ஒரு ஸ்டேஜ் தான் அப்டியே போயிட்டுருக்கு
ஆமா படிக்க சேரி சரி
டே ரெண்டு பசுங்க இருக்காங்கோ எனுக் ப்போ அவுங்ளே ஸ்கூலுக் அனுப்புற்து இப்டி அதல்லா அப்டே போது ஆம்மா இந்த லீவ் வேற விட்டுட்டாங்கோ ஆ
எல்லாமே கரெக்ட்டாருக்கு ஒங்குள் தனா
ஆமா கரெக்டா இருக்கு ஸ்கூல்க்கு அனுப்பற்து செய்யிற்து அப்டின் னு
கண்டிப் நம்ப ஒடல்நில சரியில்ல நம்ப கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கணுங்க ப்டின்னாலுமே அதுக்கான டைம் உங்குள்க் இர் காது ஓடிட்டே இருக்க மாரி இருக்கு ஆனா நீங்களா எப்டி செய்றீங்கனு எனக் துமே தெரிய்ல
செய்யிற்தோட பெரிய விஷ்ய என்ன தெரிய்மா இந்த லீவ் விட்டுட்டு சமாளிக்க சொல்லி விட்றாங்க பாருங்க இந்த ரெண்டு மாசோ அய் யோ அதுலதா எங்யாச்சு பொயிற்லாமானு இருக் கோ அது ரெண்டு பேரெல்லா இர்ந்துட்டா வாய்ப்பே இல்ல ஒருத்தருக்கொருத்தரு சண்ட அடிச்சிகிறது
நீங்க ஒரு ரெண்டு மாசோ சமாளிக்கறதுக்கே இவ்ளோ கஷ்டப்பட்றிங்க
ஆ செம்ம கிரேட்டு செம்ம கிரேட்டு் அவுங்களுக்கெலா நெ நிஜமா ஒரு அவார்டு குடுக்கணு ஏன்னா அவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸு இது பண்ணி எவ்ளோ தலவலி எடுத் க்கு ஆ அது உண்மையிலே அதெல்லா செம நம்ம ஈஸியா சேட்ட பண் வந்தர்றோ ம் ம்
பிள்ளைங்களுக்கு படிக்க வெக்கணு அதுக்காக அவுங்க உக்காந்து படி க்கணு நோட்ஸ் எடுக்கணு எவ்ளோ வேலைகள் அவுங்ளுக்கு போய் இருக் ஆனா நம்ப பிள்ளைங்க படிக்கலனா ஈஸியா அவங்கள திட்டிட்டு எதனா ஒன்ன சொல்லிட்டு நம்ப வந்துர்றோ ஆனா நம்ப வேல கொழந்தைங்க கல த தப்ப நம்முளு யோ ச்சி கருமொன் நம்ம விட்டுட்றொ
ஆமாங்க தோழி அப்டிதா போது சுத்தமா சொல்ற பேச்ச வீட்லந்தா சுத்தமா கேக்றது கெடையாது அதுவே டீச்சர்ஸ் சொல்லும்போது அது ஏத்துக்குறாங்கொ கேட்டுக்குறாங்கொ
அது ஒரு பயம் இருக்கு எல்லாரு எதுத் லியு திட்னாங்க ஆ
அந்த இந்த இது ஆவு பாடி ஷேமிங் அவ அதெல்லா அங்க யோசிக்கிறாங்க நம்பக் கிட்ட எல்லா வந்து ம் என்னன்னா நீ
நம்ப வந்து பெத்தவங்க அதனால அவுங்க கொஞ்சோ வெளையாட்டுத்தனமா இருக்காங்க. புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்டிதா ஓடுது.
அதுவும் இவுங்க காலையிலே எழுப்புறது இருக்கே, ஃப்ரேக்பாஸ்ட் எல்லாம் ஒண்ணு கிடையாது டேரக்ட்டா நா லன்ஞ்சுதா போடணும் போல அந்த மாரிதா நீ என்ன ஆனா எழுப்பு காலையில இருந்து சுத் சுத்தமா எழுறது கெடையாது. அதனால நீங்க எங்க சாப்டா என்ன சாப்டலானா ஆம் அ அவ்ளோதா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல இருக்கு எனக்கு இது ஈஸியா இருக்கு நா கொஞ்சோ காலையில எழும்பதுதா கஷ்டமா இருக்கும் இந்த சமைக்க செய்யதுக்கெல்லா அதுக்கப் அனுப்பி விட்டுட்டனா கொஞ்சோ ஃப்ரீயா எல்லா வெளிய அப்பறமா பாத்துக்குவே நானு பொறுமையா.
கண்டிப்-கண்டிப்பாத்தானங்க இல்லன்னா ஆ கொழந்தைங்கள நம்மதா வளர்க்கணு நீங்களே இப்டி சொல்றீங்
ம் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸு அதுதா சொல்றாங்க நீங்க என்னாலும் கேட்டு பாருங்களே லீவ்ல வச்சு சமாளிக்கிறது கஷ்டோ என்னன்னா. கொஞ்சோ மெச்சூர்ட் ஆயிட்டு இந்த கா இந்த காலேஜஸ் ஸ்டேஜி ஒர்க்கிங் ஸ்டேஜி எல்லா ஆயிட்டா சைலண்ட் ஆகிடுவாங்கோ. இப்ப வந்து நம்மள எதுவுமே டிஸ்டப்பே பண்ண மாட்டாங்கோ அந்த குட் சுட்டி பசங்களாம் இந்த டென்து டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சோ அவுங்ககிட்ட மல்லு கட்டி ஓடியாடி
ம் ம் அதுக்கெல்லா உங்களுக்கு வயசாயிடு நீங்களும் அமைதியாயிட வேண்டிதா.
உண்மை அதுதா லைப் நா அதுக்கப்பறோ என்ஜாய் பண்ண முடியாது அப்டிதான் போது. ம்ம்.
ரெண்டு பேரும் நீங்க எங்கயு வெளிய போக மாட்டீங்களா. கொழந்தைங்களல்லா கூப்டுட்டு
ஆ போவோம் தோழி ஏதா எங்கேயாச்சும் சுற்றுலா ஃப்ளேஸ் எதாச்சு செலக்ட் பண்ட்டு இந்த வாட்டி வயநாடு போயிருந்தோ ஃப்ளான் பண்ணிட்டு அவுங்க வந்து பெங்களூருக்கு ஒரு டைன் டேஸ் ஆமா பெங்களூர் ஒரு பத்துநா பசங்க போயிருந் இருந்தாங்கோ அங்க போயு சேட்ட பத்து நாளுக்குள்ள வன்டாங்கோ. அதுக்கப்பறோ செரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நாங்க ஒர் ஒரு மூணு நாள் ஃபேமிலி ஃப்ளான் பண்ணி வயநாடு போலான்னு வயநாடு போனோ. நல்லா இருந்துச்சுப் பாக்க கேரளா கிட்ட போற வலி ஃபுல்லா ஃபாரஸ்ட். ட்டு. ஆ ஆ இந்த யானை பாக்க முடிஞ்சுது. கரடி பாக்க முடிஞ்சது இதெல்லாம். பார்த்தோம் ஆ போற வழியில எல்லா அப்றோ அங்க போனா வ என் ஆ என்ஜாய் பண்ணாங்க நாங்ளே எல்லா சமச்சிக்கிற மாரி எல்லா எட் த்துட்டு போயிட்டு வந்தோ அ து இன்னு ஒரு மாரி ஜாலியா ஆமா இல்ல இல்ல இது தெரியாது இது இன்னு ஜாலிப்பா ஆ ஏதாச்சி எல்லாமே சேந்து செய்றதில்லையா ஆமா சூப்பரா இருக்கு அ து அது நம்ப தனியா வீட்ல செய்யதா கடுப்பா இருக்கு இதுவா இருக் கு அங்கன்றபோ போது செம்ம இதுவா போகு எல்லா ஒன்னா வச்சி ஒன்னா பெரிய இது வச்சி செய்யும்போது இன்னு ஜாலியா இருக்கு அதெல்லா சாப்ட செய்ய இதெல்லா அதனால நல்லா ஃபண் நைட்டு பஃபயர் கேம்ப் போட்டுட்டு டான்ஸ் ப பண்ணிட்டு சாங்கல்லா போட்டுன்னு ஆ ஒரு மாரி ரொம்ப நல்லா போச்
நல்லா நல்லா என்ஜாய் பண்ணீங்க போல சுற்றுலாவ
ஆமா ஆமா அந்த மாதிரி
சந்தோச சந்தோச எப்போமே வந்து வீட்லயே அடஞ்சிருக்குற பெண்கள் இது வந்து ஒரு புத்துணர்ச்சி குடுத்துருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசு ம் போதே உங்களோட இதுமே வாய்ஸ்லயே உங்களோட சந்தோசந் தெரியுது அந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு ம்
ஆமாப்பா அதுக்காக வந்து செரி பசங்களு ரொம் நாளா கேட்டுட்ருந்தாங்கோ வேற எடமு எதேதோ போலான்ட்டு ரொம்போ ட்ரை பண்ணோ பட் ஆனா எல்லாம் ப பேசி முடிச்சி செரி எது எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கு அப்டின்ற ஒரு முடிவுக்கு வந்து கடசியா து ஆமா அவுங்களோட வ அவுங்களோடைய விருப்பொ என்னான்ட்டுனா எல்லார் விருப்பமு கேட்டு கடசில் எல்லா சேந்து டிசைட் பண்ணி செரி இது போலா ஆனா முழுக்க கேர்ளா சுத்தி பாத்தோமான்றனா அதெல்லா பா அவ்ளவா சுத்தி பாக்க முடியல
அது முடியா தனியா போனாலே முடியாது கொழந்தைங்க கூட போனீங்கன்னா அவுங்களையு சேத்து பாத்துக்கணு அவுங்க கூடியு சுத்துணோனா கொஞ்சொ கஸ்டம் ன வேலைகள்தா
இந்த இ ரெண்டாயிரத்தி இருவத்தி நால்ல லேண்டு ச நிலச்சரிவு எல்லா ஏற்பட்டதங்க தெரியுமா அந்த எடத்துக்கெல்லா போனோ அதெல்லா பாத்துட்டு வந்தோ அதெல்லா இன்னு ப்படியே இருக்கு பாதி வீடு போயி பாதி இது போயி முழுங்கி அந்த எடமல்லா பாத்தா அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்ச்சு
எல்லாமே வந்து மார்றதுக்கு கொஞ்சோ நேரமாகு
ஆமா எறந்தவங்க எவ்ளோ பேரு அவங்களுடைய அந்த பேனர்ல ஃபோட்டோ பாக்கும்போது அப்டியே கண்ணு கலங்கிட்ச்சி அவ்ளோ குடும்போ போயிட்ச்சி ஒரு கிராமமே எல்லா அப்டியே நெறையா கிராமோ அ அழிஞ்சிருச்சா அதுல அதுல நாங்க போன ஒரு ஜீப்பு டிரைவர் சொல்றாரு எங்க கிராமோ மொத்தமா அழிஞ்சிச்சி கொஞ்ச பேர் தா நாங்க மீதி இருக்கோ எங்கள வந்து வாடைக்கி கவ்ர்மெண்ட் இங்க இருக்கிறவங்க வந்து வாடக அவங்க கட்டிட் போறாங்க ஒரு வீடு எடுத்து குடுத்துருக்காங்கோ அப்டின்ற மாரி சொன்னாங்கோ
ஆ பேஸ்னதுல ஆஹ் ஆஹ் டைம் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேஸ்னதுல ரொம்ப சந்தோஷோ
சந்தோஷோ தோழி இன்னோரு கால்ல நம்ப எணையலா நன் றி மிக்க நன்றி தோழி ஆஹ் ஓகே தோழி வச்சட்றே தோழி